வணக்கோம்ப்பா
வணக்கம் வணக்கம்
நல்லா இருக்கீங்ளா
நல்லாருக்கே நீங்க
உம் நல்லாருக்கே வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
எல்லா நல்லா இருக்காங்க உங்க வீட்ல
ஆஹ் எல்லாரு நல்லா இருக்காங்கப்பா
உம் என்ன படிக்கிறங்க என் என்ன படிகிறாங்க பசங்கல்லா
உம் ஏ பைய வந்து பிளஸ் ஒன் படிக்கிறா பாப்பா நைன்த் படிக்கிறா
ஓ டென்த்துல எவ்ளோ மார்க் எடுத்தாங்க
தம்பி வந்து டென்த்துல நானூத்தி அம்பத்தி நாலு மார்க் எடுத்தாங்க
நல்லது நல்லா மார்க் எத்துருக்காங்க
இல்ல தம்பி நல்லா படிக்கிற பைய நா வந்து வேற லெவல்ல எதிர்பாத்தே அவ அந்த வெளையாட்டுலேயே அ வந்து அ உட்டுட்டா எல்லாத்தியு
இல்ல பரவால்ல நல்ல மார்க்கு தா ஏன்னா இப்ப நம்ம நல்லா படி நம் படிக்கோன்னனு இல்ல நல்லா ஸ்கில் கத்துக்கணு அவ்ளோதா ஆனா நா இப்போ வந்து மார்க்ன்ற இது வேஸ்ட்டு தா இப்போ நம்ம நல்ல ஸ்கில் கத் துகுட்டா அது மூலயமா நம்ம ஏதாச்சு ஒரு ஜாபுக்கோ நல்லா போலா
சரிப்பா சரிப்பா நீங்க என்ன மாதிரியான அஹ் நீங்க என்ன மாதிரியான ஸ்கில் எல்லா கத்துக்கலானு நெனைக்கிறீங்க
இப்ப என்ன கத்துக்கணுன்னா இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்லு
அஹ்
அஹ் அதுக்கப்புறமா இப்ப என்ன படிக் கிறமோ இப்ப எனக்கு என்ன க- த்துகணுனா எக்ஸல் டேலி பவர் பாயிண்ட்டு அதுக்கப்பபறமா ஆடிட்டிங்கு அந்த மாதிரி எல்லா அக்கவுண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லா கொஞ்ச கத்துக்கணும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து டைப்பிங் கத்துக்கணு
உம்
அதெல்லா அதெல்லா கத்துக்கணும் என்னோட இதுக்கு இப்போ என்ன எடுத்துருக்காரு பிளஸ் ஒன்னுல என்ன என்ன குரூப்பு
அஹ் இது வந்து கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுத்துருக்காங்க
ஓ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கா இன்ஜினியரிங் படிக்க போராறா
ஆமா எனக்கு ஜே இ இ எக்ஸாம் எழுத வைக்கணும் பையனனு ரொம்ப நாளா ஆசை ஏன்னா எங்க வீட்டுல ஜே இ இ இருக்குல
அஹ் ஆமா
ஜாயிண்ட் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம்
உம் உம் உம்
எழுத வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளா ஆச ஏன்னா எங்க வீட்டுல எல்லாருமே எங்க அண்ணன் லா இன்ஜினியர் தா பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லைன்லயே கொண்டு போயிட்டாங்க
உம்
ஜே இ இ ல பாஸ் பண்ணி போயிட்டாங்க போயிட்டாக்கா ஃபியூச்சரே வேற லெவல்லு
ஆமா
அது கோச்சிங் நாங்க இருக்கிற எடம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச கிராமங்கிறதால அவனுக்கு கோச்சிங் கொஞ்ச சரியில்லை
உம் ஸ்கூல்ல சரியில்லையா
ஸ்கூல் நல்ல ஸ் ல் பெஸ்ட் ஸ்கூல்லு ஜே இ இ க்குனு ஸ்பெஷலா கோச்சிங் எடுத்தா தா நம்ம அத வின் பண்ண முடியு
இப்பயா
ஆமா டஃப்ஃபஸ்ட் எக்ஸாம்ல அது
அஹ் அஹ் அஹ் அஹ்
ஆம்மா
அது நல்லா
ஆமா அதுக்கு இது வந்து கோச்சிங் கண்டிப்பா தேவ டேரக்ட்டா போய் எழுத முடியாது ஜே இ இ பொறுத்த வரைக்கும்
ஓகே அஹ் அதுக்கு என்ன பண்ணலாம் இப்பத்துல இருந்தே கொஞ்சம் பிரிப்பேர் பண்ணும் அதுக்கு
ஆம்மா பிரிப்பர் பண்ணணும் நா சொல்லி வெச்சிருக்கேன் ஒரு இடத்துல கோச்சிங்க்கு
அ அ
அப்படியா
உம்
அது நல்ல நல்ல இன்ஸ்டூட்ல சேர்த்து உட்டுரேன்
ஆமாம்மா சேர்க்கணும் உம் நான் வந்து ஒரு கிராமத்துல இருக்குறதுனால வெளியில பசங்கள டியூஷனுக்கோ இல்ல வேற எதுக்குமே அனுப்புறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு
டியூஷன்லாம் தேவையே இல்ல இந்த யூடியூப்ல கல்வி டியூப்ன்னு
ம்
ஒரு இப்போ மோஸ்டா சயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுப்பாரு அந்த க் எஃஸாம்டைம்ல ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஒரு எல்லா வீடியும் இந்த இம்பார்டண்ட இருக்க சம்பளா போடுவாரு கொஸ்டின்ஸ் சம் எல்லாமே இந்த சஷி கல்வி டூப்
கல்வி டூப்பா அந்த சேனல் ரெண்டு பண்றவரு பேரு
கல்வி டியூப் தான் ஒரு பேரு அவர் பேரு சரியா தெர்ல நான் வந்து ஒர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அதுக்கப்புறமா பார்கல ஏன்னா அப்பறதான் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பத்தல அதான் கல்வி டூயூப்புன்னு போட்டா வரும்
ம் சேனல் தான் இப்ப நறைய சேனல் இருக்கே
இல்ல நான் அது அமுச்சு விறேன் அ அது அப் அவ எப்படி சொல்றரு இப்போ இந்த லாஸ்ட் இந்த எக்ஸாம் டைம்ல இந்த ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஒரு இது போடுவாரு இம்பார்ட்டன்ஸ் சம்ஸ்லா போடுவாரு அவுரு அவரு நம்ப அவரு அவரு போற கொஷிடின் மட்டு நம்ம எல்லா கரக்ட் ட்ட படிச்சா ஆ எப்பிடி ப இருந்தாலு ஒரு எயிட்டில இருந்து நைன்டி பெர்சன்டேஜ் வாங்கலா ஈஸியா அதுக்கு மேல வாங்கறது வந்து அது வந்து உங்க தெறமதா
செரி செரி செரி பாப்போன்னு
இப்ப பாப்பா வந்து டென்துக்கு வருவா பரவரருங்களே
ஆமா
இப்போ அவங்களுக்கு வந்து நெக்ஸ்டு வர்ஷத்துக்கு யூஸ் ஆகு அது அது டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டு டென்துக் போவாங்க இப்ப வந்து பிளஸ் ஒன் எக்ஸாம் இல்ல ஆ டென்த் டென்த்து டுவெல்துதா இப்ப அவரு போடுவாரு அதனால இல்ல கரெக்ட் தா கரெக்டான சம்பவோ சொல்லருது
சரி சரி சரி நானு பாக்குறே சேனல் நானு வாச் பண்றே
உம் ஏன்னா இப்போ நம்ப எது எல்லாமே இப்பல எதுனா கட்டணனா யூடியூப்பே இருக்கு யூடியூப்ல நம்ப என்ன போட்டாலு வந்துரு
உ
யூடியூப் யூடியூப்லயே நம்ம இப்ப இது நம்மளுக்கு எதுனா தெரியலன்னா இப்ப யூடியூபே நம்மளுக்கு எல்லாமே கத்துக்கொடுக்கு இப்ப எக்ஸ்யெல் வந்து ஆ புல்லா இப்ப ஸ்டார்ட்டிங்ல இருந்து அட்வான்ஸ் வரையுமே வீடியோ எல்லா இருக்கு அதுக்கே நம்ம அந்த ந வ நம்ம சூஸ் பண்ணிட்டு அது நம்ம இது பண்ணணு
ஆ சரிப்பா ஆ சரிப்பா இப்ப கம்ப்யூட்டர் இருக் கு வீட்ல என்ன மாதிரி கம்ப்யூட்டரு கோர்ஸ் படிச்சாக்க வீட்ல இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம்
இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து எப்டி சொல்றது இப்போ என்னான் இன்ஜினியரிங் தான படிக்கிறாங்க
இல்ல இப்ப அவன் இன்ஜினியரிங் தா படிக்கிறா ஒரு பார்ட் டைம்ல இப்ப நம்ம பண்ற மாதி டியலா
எ நம்ப பண்ற மார்லா நீங்க எக்ஸ் எல் நீங்க அதுதா எ சொல்லு அதுகப்பமாட் டேலி மட்டு கத்துகுங்க
உம்
அது கத்துகுட்டா இப்ப நம்ப ஏதாச்சி அ ஜாபு அப்ளை பண்லா அவுங்க அப்ளை பண்ணா நம்ப ஏதாச்சி நம்ப இன்ட்ரிவ் செலக் இ இன்ட்ரிவ் நம்ப அடன் பண்ட்டு இன்ட்ரிவ் செலக்ட் பண்ட்டு இப்ப அந்த மாரி ரி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்லா இருக்கு அந்த மாரி ஜாபா நீங்க ஃபைண்ட் அவ்ட் பண்ணி நீங்க இது பண்ணுங்க அப்புடி இல்லனா இந்த லின்க்ட் இன்னுனு ஒரு ஆப்பிருக்கு
என்னாதுபா
லிங்க்ட் இன்னு அது வந்து கொஞ்சொ ப்ரொஃபஷ்னலாருக்குணு அது அந்த ஆப்ல இந்த ஃபோட்டோலா ப்ரொஃபஷ்னலா போட்ணு அது ப்ரொஃபைல் அதுக்கு நம்ம வந்து ப்ரொஃபைல வந்து இது பண்ணு இப்ப எம் நம்ளுக் என்னென்ன ஸ்கில்லு தரு தெரியுதோ அது வந்து நம்ப அப்டேட் பண்ணிட்டே வரணு இப்ப சப்போஸ் நம்ளுக் வந்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு அதுக்கப்றொமா எக்ஸல்லு அதுக்கப்றொமா டேலி ஆடிடிங் அந்த மாரி எதனா தெரிஞ்சுதுன்னா நம்ம அப்டே அப்டேட் பண்ணிட்டே வண்ட்டு அவு அவுங் அது லிங்க்டுன் வந்து நம்ப இதுதா வேலைக்கு வந்து எடுக்குற மாரி அந்த ஒரு ஆப்பு மோஸ்ட்டா ஃபாரின்லருந்து அந்த ஃபாரின் கம்பெனிஸு
உம் ம்
அதலா அங்க மோஸ்டா வரு
லின்குடு ஆப் வந்து பிளேஸ் டோர்ல போய் டவுலோட் பண்ணும் மா
கிடின் லின்கிடின் ஆமா
லின்குடு இன்னா செரிப்பா செரிப்பா சரி நா முயற்சி பண்ணி பாக்றே
மோஸ்டா உங்ளுக்கு யாராச்சு இந்த மாரி ஒர் இப்ப யாருமே ஐ டி ஃபீல்ட்ல இல்லையா உங்க சரௌண்டிங்ல
இல்லல்ல ஐ டி ஃபீல்ட்ல யாரு இல்ல
அப்புடியா சேர் அப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க
உம் முயற்சி பண்ணி பாக்றெ
ஆ ரொம்பொ யூஸ் சொல்லு
ஆஹ் செரி நா பி ஜி டி சி ஏ படிச்சே நம் படிக்கிம்போது ந நா படிக்கிம்போது டிப்ளமோ படிக்கிம்போது பி ஜி டி சி ஏ படிச்சே கம்ப்யூட்டர்ல எக்ஸ் எல் பவர் பாயிண் டு எல்லாமே நா படுச்செந்தா ஆனா இப்ப எதுவுமே எ மைண்ட்ல ஒரு ஒரு வெள்ளையாய்ர்ச்சு இனிமே
நீங்க படிச்ச அப்பறோ நீங்க படிச்ச அப்போ வேற மாரி இருக் கையெழுத்து வேற மாரி இருக்கு
உம்
நீங்க இப்ப படி இப்ப அதுதா யூட்யூப்ல இப்ப நம்ப என்ன போட்றமோ அதுக்கேத்த மாரி வரு அந்த மாரி நீங்க வந்து அவுங்க வீட் இப்பவே கொஞ்சோ ஃபாலோ பண்ணி பாருங்க கொஞ்சோ ஏதாச்சு ஐடியா வரோ அத வெச்சு நம்ம ஒரு நோட்ஸ் மாரி எத்து ஆ அத பாருங்க நல்லாருக்கோ ஆ அத பத்தி நம்ம ஒரு நாலு விஷயோ தெரிஞ்சினாலு நல்லதுதா இப்ப உங்ளுக்கே யூஸ் புல்லா இல்லன்னா கூட உங்க பசங்களுக்கு யூஸ் ஃபுல்லா இருக்கோ
ஆமா நா கூட முயற்சி பண்ணிப் பாக்றனா இப்ப இருக்கிற எக்ஸ் எல்லா எப்டி இருக்குன்னு சொல்லிட்டு நா கூட போய் ஜாயின் பண்ணி பாக்குற
ஆ ஆ நல்லது அது அந்த மேரி பண்ணா ரொம் ம்ப நல்லது
ஹோ
இப்போ நானே இப்போ மொத் நறிய கத்துக்கணோ இப்ப இங்கிலீஷ் ஏனா அதுதா
அவன்ட கேக்குதா
ஆமா மா
ம்
அதா இன்னோரு ஒன் மினிட் தா அதுக்கப்றமா ஃபோன கட்பன்னுவ அந்த மேரி நல்லா கத்துக்கங்க நீங்களு ஏதாச்சு கத்துனா உங்க பசங்களு யூஸ் புல்லா இருக்கோ நீங்களா ஏதாச் சொல்வீங்க அதுதா
ஆ சரிங்ப்பா நா கூட முயற்சி பண்ணி பாக்குற கம்ப்யூட்டர் கிளாஸ் போ முடியுதா அது மாரி எக்ஸ் எல் இப்ப இர்க்குற எக்ஸ் எல்லா எப்டி இருக்குனு பாத் கத்துகிட்டு டேலி கூட கத்துகிட்டு எதாவது அப் அப்ளை பண்ணி பாக்ற ஒர்க் ஃபரம் ஹோம் ஏதாவது பண்லாமா அப்டினு
ம் அதுக்கப்றமா இந்த இது இந்த கல்வி டியூன்மறந்ராதீங்க இந்த இது பேரு லிங்க்டு இன் ஆப் வேற
ஆ சரிப்பா சரிப்பா
அதுல வரு அது வந்து இது பண்ணி பாத்த
ம் சரிபா அவங்கள்ட பேசினதுல நா நொம்ப நா நெறையா நல்ல விஷ்யங்கள்லா தெரிஞ்சுக்கிட்டே
ஆஹ் ஓகே ஆஹ் ரொம்ப நன்றி
ஆஹ்
ஓகே அடுத்த வாட்டி எப்பனா ஒன்னா சந்திப்போ ஆஹ் ஓகே ஆஹ்